ஹலோ சிஸ்டர் ஹலோ ஆஹ்
ஹலோ தோழி கேக்குதா
கேக்குது கேக்குது சொல்லுங்க
ஆ நல்லா இருக்கீங்களா சாப்ட்டாச்சா
ம் சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்ளா
ஹோ உங்களுக்கு கேக்குதா
கேக்குது எனக்கு பேசுங்க
ஆ சாப்ட்டாச்சா சாப்ட்டீங்ளா
ஸ் சாப்ட்ட நீங் சாப்ட்டீங்ளா
ஆஹ் சாப்ட்டாச்சு வீட்டுல எல்லாரு சாப்ட்டாங்களா
எல்லாரு சாப்ட்டாச்சு
ம் ம்
ம் ன்னா சாப்ட்டீங்க
ஹ இங்கே தோச தக்காளி சட்னி நீங்க
ம் நானு அவரக்கா கார கொழம்பு
புரியல
அப்பளம் அவரக்கா கார கொழம்பு அப்பளம்
ஆஹ செரி செரி சாப்ட்டாச்சுல
ம் ம் என்ன பண்றீங்க
ம்
ம் எத்தன மணிக்கு தூங்குவீங்க
ஹலோ
எத்தன மணிக் தூங்குவீங்க
ஆஹ இதோ கொஞ்சம் லேட் ஆகும்
ம் ம்
ஒரு பத்திர மணி பதினொரு மணி ஆயிடும் இல்ல எப்பொழுதும் வந்து டையம் தா ஆயிரு படுத்துட்டு போன் பாத்துட்டு படுத்துடுறது படுத்து டே அப்டியே போன் பாத்துட்டு
ஹ
ஆஹ்ஹு
சேரி சேரி சிஸ்டர் காலையில எத்தன மணிக்க எழுந்துப்பீங்க
காலையில பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கும்ல அஞ்சர ஆறு மணி அதிக பச்சோ ஆறு மணி ஆமா
ம் எழுந்து லன்ச் பேக் பண்ணுவீங்ளா
ஆமா பிள்ளைங்களுக்கு லன்ச் ரெடி பண்ணணு கால சாப்பாடு ரெடி பண்ணணு அப்புற மத்தியானம் லன்ச் ரெடி பண்ணணும்ல
உம்
ம்
பசங்கல்லா அவங்களே ரெடி ஆயிடுவாங்களா நீங்க ரெடி பண்ணுவீங்களா
ஆ ரெடிாயாயிருவாங்க நம்ம எல்லா எடுத்து வச்சுட்டோ அப்டினா ரெடி ஆயிருவாங்க
ம்
ம்
செரி செரி சிஸ்டர்
ம்
ம் அப்றோ
ஆ அதேனா ச அதா காஃபி சோப் வெக்கிற மாதி ஐடியா சொல்லிட்ருந்தீங்க அது நல்ல ஐடியா தா அத விட் ட்டு வேற் என்னா அதே நம்ம இப்போதைக்கி ஏதாவ்து வருமானோ வர மாரி எதாவ்து ஐடியா இருக்குன்ட்டு
ஆ அந்த மாதிரி எதுவு இல்ல ப்யூட்டிஷன் கோர்ஸ் முடிக்கணுன் ஆச அதூம் பண்ண முடிய்ல உம் தம்லி எப் போ இப்ப இருக்குற ஜென்ரேஷனுக்கு வந்து ப்யூட்டிஷியன் அதலதா இப்போ காசு இப்போல்க் யய்ட் த்து சிக்ஸ்த்து படிக்கிற பசங்ளா ஐப்ரோ பண்ணுதுக
ஆமா
ம்
ஆல் அதே அ அப்றோ நீங்க சொல்ற மாதி இந்த மாரி காபி ஷாப்லே த அது ஒரு ஃப இதாதானே இரு த்து பொ யே ஷாப் வீட்ல போய் உக்காந்து அந்த மார் ஸ்நாக்ஸ் சாப்ட்டுட்டு அனு மாரி பண்றதும்மோ அத் திய் பண்றாங்க ஸ் ஸ் செல பேர் இந்த கேக் ஷாப் மாரி வைக்கறாங்க அத் ரூம் நல்லாருக்கு அதுவும் ம்
இப்ப பாத்தீங்கன்னா இப்ப டைலரிங்லியு மேக்கப் பண்றதுலதா இப் அமௌண்ட்டு
ஆமா லேடிஸுக்குன் பாத்தா இது ஜென்ஸ்க்குன் பாத்தா அந்த மாதிரி
ஆமா உங்ளுக்கு ஏதாவது பிசனஸ் ஐடியா இருக்கா
உம்மி எனக்கு இந்த தையல் தான கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அந்த வச்சனைம் ஏதாவது பண்ணலாம் அப்படின்னுதான் பாக்குது அந்த அளவுக்கு நமக்கு இன்னு ஒரு இது இல்ல ஆ அந்த அளவுக் க்குற் தைரியம் இல்ல அது கொஞ்சோ முயற்சி பண்ணம்னா அத பண்ணலா பாக்லாவே ம் நறையா பேர் சொல்றாங்க இந்த மாதி நீங்க வர்க் பண்ணிட்டு கூட நீங்க ஷாப் மாரி வச்சீங்ன்னா இத் தோ வீடல இருந்தா தெரியாது ஆ பண்ணலா அந்த ஆரி வர்க்கு அந்த மா அதுவுமே பண்ண லா
நீங்க மத்தவங்களுக்கு ஸ்டிச் பண்ணி குடுக்றீங்ளோ இல்லியோ உங்களுக்கு நீங்க ஸ்டிச் ப்பனாலே உங்களோட காஸ் மிச்சோ இல்லையா
ஆமா அதுதா சொல்றாங்க அப்டே கொஞ்சோ கட்டிக்கினு அப்ரே நீங்க ஓரளவுக்கு நல்லா தைரியமா வாங்கி அமேரிபா பாக்கலா சொல்றாங்க காசு போனோ அப்ப இன்ரெஸ் லவ் போசொன்னா வீட்ல அப்ப நம்மளுக் நிப்பாட்டியாச்சு
ம்
ம் ம் ஆரி ஒர்க்ஸ்னு தனியா கிளாஸ் இருக்குல இப்போ ம், ம்
இருக்கு இங்க இங்க கொஞ்ச தூரம் போணு
ம், ம் அது ஆரி ஒர்க் பண்ணாலே இப்போ
கேக்குதா
ம் கேக்குது கேக்குது
ம்
ஆரி ஓர்க் டைலரிங், ம் ம், மேக்கப்புனு பாத்தீங்கனா வச்சுக்கோங்கள தனி தனியா ஹேர் டூ
இது எல்லாமே, ம்
ம் சேரி ஹலோ
நா பேசுறது விட்டு விட்டு கேக்குதோ
கேக்குது கேக்குது
அப்பறோ உங்களுக்கு சமையல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கா சமையல்ல எது பண்ண இருக்கா இல்ல
ஆ பண்ணுவ பண்ணுவ நல்லாதா பண்ணுவ ம் ம்